ஹலோ கேக்குதா ஹலோ
சொல்லுங்க சிவா கேக்குது சிவா இதுல வந்து ஆபாசமான வார்த்தைகள் எதையு பேசக் கூடாது நீங்க புரிதா நா இதோ உங்கள பாத்துட்டே நான்
தோ இங்க இருக்கற அப்டியே ஒன்னு ஒ ஒன் டூ தீரி சொல் ஒன் டூ தீரி சொ
கேக்குதுங்களா உங்களுக்கு சிவசங்கர் நைட் கேட்டரிங் போனீங்களா இல்ல நைட்டு கேட்ரிங் போனீங்களா
வந்திட்சி
காசு வந்துட்சி நீங்க பிரியாணி போய்கிறீங்க எத்துனு வரல எங்களுக்கு அது பத்திலா இதுல பேசாதீங்க நம்ம தனியா பேசிக்லா கெட்டு போயிருந்தாலு நீங்க சொல்ல கூடாது நா பிரிட்ஜ்ல வெச்சு நா சாப்டிருப்பே இருப்பே டேய் பேசாத நான் ஆட் பண்ணி உட்றே உங்களுக்கு புரியுதா இல்லையா சிவசங்கர்
எ டேய் வா இங்க வா எல்பியனோ கார்த்தி வண்டி ஸ்டாட் ஆவ்ல தள்னோ
பிரியாணி எயா எத்துனு வர்ல
டேய் காலி ஆயிட்சிடா
அது எப்டி காலியாயிடு கொஞ்சமாச்சி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எத்னு வந்துருக்கலா நீங்க குஸ்கா சாப்புடுங்க எங்களுக் எங்களுக்கு பிரியாணி எத்தனு வந்துருக்கலாம்ல
உனுக்கு யார்ரா சொன்னது நாங் கேட்றீங் போன்த
டேய் நீங்க எங்க போறீங்கன்றதெல்லா எனக்கு தெரியுடா அது எப்டி
அது தா சாவி ஆஃப் பண்ணிடு டேய் வாட்றா டேய் அன் எஜிகேட்டட் பீப்புள்ஸ்லா கெடக்குறாங்கோ சாங் ஆன் பண்ணமே தல்ல சொல்றா
டேய் இங்க பார்றா
ரா ரா இங்க முக்கியமா டீல் பண்ணிங்கற இவ்ளோ நேரோ பேசியு இவே கிட்டையு ஒன்றவர் தா பேசி கிற சே ஒன்னு நிமிஷோதா பேசி
எலுமிச்சம் பழோ வெச்சு யாரோ மந்திரிச்சிட்டு போயிகிறாங்க நீ வா நான் சொல்ற எடத்துக்கு வா அத காமிக்கிற
நா காமிக்கற
எலுமிச்ச பயோ வெச்சு யாரோ மந்திரிச்சிட்டு போய்கிறாங்க அத மெர்சா பேய் புடிக்குன்னு சொல்றாங்க
அ
ஏரியால ஒரு ஆபீசர் இங்க ட்ரபுள்ல இருக்குறாரு ஓ தள்ளே தள்ளே தள்ளே ஹெல்ப்பண்டே ஹெல்ப்பண்டே திவாகார் எங்கடா கூட்டினுபோற டா டேய் டயர்ட்
சிவசங்கர் இங்க வாங்க இந்த எத்துல யாரோ எலுமிச்ச பழத்துல மந்திர்ச் சி போய்றாங்க அது பேய்க்கு பண்ணிருக்காங்களா எதுக்கு பண்ணிருக்காங்கன் பாக்கலா
பின்னாடி ஒருத்தர் வராரு கஸ்டமர் யாரோ வராரு
அவரு அவரு வேற கஸ்டமர் அத பத்தி பேச கூடாது சிவசங்கர் உங்களுக்கு புரியுதா இல்லியா எலுமிச்சபழ இருக்கு வேணா நீ நீங்க கேட்ரிங் போனீங்கில்ல அன்னைக்கு என்னானா செஞ்சாங்க னென்ன போட்டாங்க நெறையன்னா என்னென்ன நெறையனா என்ன என்னென்ன போட்டாங்க
நெறைய போட்டாங்கடா நா வந்து சப்பாத்திக்கு குருமா ஊத்துனே ரொம்ப கஷ்டமான வேல நம்மள மாட்
சப்பாத்திக்கு குருமாவா அது வுடுங்க பிரியாணி கேட்ரிங்கு நீங்க சப்பாத்தி குருமான்றீங்க பட்னு அப்போ நீங்க தொடச்சா மூணு கேட்ரிங் போயி கிறீங்க
ஆமாடா அடிக்கடி வீட்டுக்கு வந்து போவ முடியதுன் அங்க்யே தங்கிட்டோ நானு பூர்ணா பூர்ணாவ தம்பி அப்பற யாரு கிஷோரு அப்றோமா ஒரு பைய
மாட்ற கேட்ரீங்க நாங்க மட்டு கூப்புறோ உங்கள
அடுத் தடவா டே ஃபஸ்ட் கேட்ரிங்லா ஒ கே ஸ்கேம்
ஃபஸ்ட் கேட்ரிங்னா வெளிய போய் ஆட்ரா
ஏ என் தெரியாதுடா பூர்ணா போன் பண்ணா ஆ ஒ வ கூப்டா
அமோண்ட் வந்துச்சா ரிசீவ்ட் ஆய்டுச்சா அமோன்ட் உங்களுக்கு கேட்ரிங் அமோண்ட்டு அது எப்டி நீங்க அத அ அத எப்டி சேவிங்ஸ் பண்ண போறீங்ளா இல்ல செலவு பண்ண போறீங்ளா இல்ல பசங்கள எதுனா வாங்கி தர போறீங்ளா
ஏனா நானே வாங்கிட்டு வந்துருவே
எங்களுக்கு எதுனா இதுக்கப்றோ பிரியாணி கேட்ரிங்லா போற மார்ந்தா மறக்காம கொஞ்சோ
குரூப்ல குரூப்ல அப்டேட் பண்ணிற காரியேலே போ காரியேலே
இல்ல இல்லங்க நாங்க சொல்றத கேளுங்க அந்த அத வார்த்தே பேசாதீங்க உன்னோறு டைம் சொல்றத புரிஞ்சிகிங்க புரிஞ்சி நடந்துக்குங்க நீங்க இதுக்கப்றோ கேட்ரிங் போனா கூப்டுங்க மறக்காம உணவு சேவைன் நம்புளுக்கு ஒரு குரூப் இருக்கு தெரியுமா தெரியாதா ஆ உணவு சேவைனு ஒரு குரூப் இருக்கு நம்போ ஒரு ஆப் கிரியேட் பண்ணிறோல்ல
அது ஓ இப்ப இது மேரி யூஸ் பண்ண நா‌ தா நா மட்டு தா யூஸ் பண்ண போற அத
சப்பி உட்ட மாரில்ல
ஆ
பசங்க எங்க எல்லா எல்லா எங்க போய்கிறாங்கோ எல்லா ப எல்லா யூஸ் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணிக்கிறாங்களா இன்ஸ்டாவா அலோ அலோ அலோ கேக்குதா வாய்ஸ் பிரேக் ஆவுதே ப்ரோ வாய்ஸு பிரேக் ஆவுது ப்ரோ
பிரேக் ஆவுது ப்ரோ என்ன நார்மலா லிங்கேஷ் யாரு லிங்கேஷ் சிவசங்கரா காரியாலயா